ஹலோ வணக்கம் ஆ வணக்கம்
ஆ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்
ஓ செரி செரி என்ன பண்ணிட்டு இருக்கீங் இங்க நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா வீட்ல சும்மாதா இருக்கே
ஓ செரி செரி செரி ம் உங்களுக்கெல்லா வந்து ஸ்போர்ட்ஸ்லலா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா
ஆ அது நெறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு
நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன மாரி ஸ்போர்ட்ஸ்லா விளையாடுவீங்க
நா வந்து கிரிக்கெட் வாலிபால் விளாடுவ
ம்
அது மட்டுந்தா
சூப்பர் அ கிரிக்கெட்னா எப்டி தீவிர அப்டியே கிரிக்கெட் அப்டியே தீவிரமா விளையாடுறதா அ ஓகே ஜஸ்ட் லைக் தட் கேம்னு நெனச்சி விளையாட்றது
இல்ல அதுல அதுல போர்த்துக்கு முன்னாடி வேனா ஜஸ்ட் லைக் தட்ன்னு இருக்கு அதுல போயிட்டம்னா நம்மளே அறியாம வந்து நம்ம எத பண்ணிட்டு இருக்
ஆமா இப்பவே எ பைய வந்து விராட் கோலின்றா கிரிக்கெட் ஸ்கூல் சேத்து விடுங்கன் ம்மா கிளவுஸ் வாங்கி குடுங்க பேண்ட் வேணு எனக்கு ஏ ஸ்டெம் வேணு இருக்கு பிளாஸ்டிக் பேட் ருக்கு பால் ருக்கு ஏ உன்ன அம்ம அந்த மர பேட்டெல்லா உன்னால தூக்க முடியாது ரொம்ப வெயிட்டாருக்கு கிரிக்கெட் ஸ்கூல் போங்க எனக்கு கிரௌண்டுக் கூட்டு போங்க க்ரௌண்ல பால் போட்டிங்கன்னா வெளிய போகாது அது க்ரௌண்டுக்குள்ளயே இருக்கூ
ஓகே அவ உங்க பையனுக்கு என்ன ஏஜ் ஆகுது
அவ இப்போ தா யூ கே ஜி
யூ கே ஜி அவ்ளோ தா இப்ப வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணி வுட்ருங்க எதாச்சு ஒரு அகாடமில
ஆமாமா ஏனா என்னன் தெரில எத பாத்து அவ வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனானு தெரில இது அவ பாக்குறதெல்லா கார்ட்டூன் தா
ம்ம்
அந்த சோட்டா பீம் தா பாப்பா
ஓகே
அ என்னவோ கிரிக்கெட் மேல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்றா எ பெரிய பைய வந்து ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங்கின்றா ஸ்கேட்டிங் இந்த வர்ஷொ போ ட்ருக்குறோ அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து இது பேஸ்கெட் பால்ல போடலா ஸ்போட்ஸ் கோட்டா இப்ப அப்டியே போனா ட்ரெயின் ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாலல வரு அதனால வந்து பேஸ்கட் பால்ல போடலான்னாக அவ பேஸ்கட் பால் என ரிஸ்க கேட்டிங்னா வேணு ஆ சொன்னா ஸ்கேட்டிங் போட்டிருக்கு என்ன பண்ணுவான் தெரில எனக்கு ஒரே ஒரு டவுட்டு அவ செகண்டு தா படிக்கிறா பேஸ்கெட் பால் எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க ஃபஸ்ட் வாம் அப் பண்ணுவாங்க ஓகே
இல்ல பேசிக்கா வந்து எப்டி பிளே பண்ணணு எந்த மாரி பால புடிக்கணு எவ்ளோ செகண்ட்ஸ்ல பால ரிலீஸ் பண்ணனு
ம்ம்
அந்த மாரி எல்லா பேசிக்கா சொல்லி தருவாங்க
ஓகே ஓகே ஓ ரிலீஸிங்க்கு கூட டைம் இருக்கா ஆமா
அதெல்லா இருக்கில்ல
ஓகே ஓகே நீங்க எப்டி ஸ்போட்ஸ் கோட் ட்டால வந்தீங்ளா இல்ல எப்டி கவுன்சிலிங் அந்த மாரியா இல்ல
இல்ல ல்ல நம்ம அந்த அளவுக்கெல்லா ஸ்போட்ஸ்ல போல பட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அ அவ்வளோவா அது காசு அதிகமாகுன்னு சொல்லிட்டு நான் வந்து போல
ஓ அது ட்ரெயின் ஆகுறதுக்கு காசு நெறைய ஆகுன்னு நெனச்சீங்ளா ஆமா இன்டர் ஸ்கூல் காம்படீஷன் கூட்டு போவாங்க அப்பறல்ல ஸ்டேட் லெவலு நேஷனல் லெவல் போவாங்க
ம்ம்
ஆ
ஆமா அத்னால உங்க பையன வந்து இப்போ அவுங்க வந்து இப்போ சில பேருக்குலா வந்து ஆ தானாவே அவுங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் வந்துரு
ஆ
அத கொஞ்ச நம்ப இது பண்ணி விட்டாலே அவுங்க அத புடிச்சுக்குவாங்க
ம்
வந்து அடுத்த வருஷ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போம்போது ஜாயின் பண்ணி உட்டுருங்க எதாச்சு ஒரு அகாடமில
அதுதா அதுதா அப்டிதா பண்ணணு ஆ அவுங்க அப்பா வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு வந்த ஒடனே ஒரு சண்டே ஸ்விம்மிங் கூட்டு போலான் இருக்குறோ ஒரு சண்டே வந்து பக்கத்துலேயே கிரௌண்ட் இருக்கு கிரௌண்ட்ல கூட்டு போய் பசங்க நல்லா வெளையாட விடலான்ருக் கோ நெனைக்
இல்ல அவுங்க அந்த உங்க பையனுக்கு வந்து சின்ன பையனுக்கு வந்து என்ன பவுலிங் பண்றதுக் புடிக்குமா இல்ல பேட்டிங் வெளாட்றது புடிக்குமா
ஆ ரெண்டு பேருமே பேட்டிங் தா அடிச்சுக்கிறாங்க
ஓகே அப்போ அந்த பேட்டிங்ல வந்து இப்பதா சும்மா அது அவுங்களுக்கு தெரியு பேட்டிங் வெளாட்னனு சொல்ட்டு அவுங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்ட் டு அந்த அகாடமிக் போனா தா அந்த கோச் வந்து கண்டுபிடி ப்பாங்க இந்த மாரி இந்த ஸ்கில் அவுங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி அத இன்னு கொஞ்ச டெவலப் பண்லா அப்டின்னு சொல்ட்
இது உண்ம தா உண்ம தா இன்னு நாங்க உன்னு அவுங்களுக் எதுல இன்ட்ரெஸ்ட்டுன்னே நாங்க இன்று ஐடென்டிஃபை பண்ணல ஆ இவ என்னன்றா பாஸ்க் கெட் பாலுன்றா அப்புற ஸ்கேட்டிங் சேத்து உடு ஸ்கேட்டிங் சேந்தா அம்மா அது ரொம்ப ரிஸ்க்கும்மா அப்டி இப்டின்னு நைட்டு வந்து பொலம்புனா அதனால இப்ப இன்னு நாங்க நாங்களே இன்னு கொஞ்ச ஸ்டெடி ஆகல ஆ ச்சுக் டென்னிஸும் வெளையாடுவாங்க பசங்க டென்னிஸும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோ இப்டி தா பண்ணணுன் சொல்லிட்டு வீட்லல்லா ஒரு கயிறு கட்டி அந்த கயித்துல அந்த அந்த ர ராக்கெட்ட இது பண்ணிட்டு அடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கனு சொல்லி
ஓகே
எப்டி பாக்சிங்கு பண்ணுவாங்க அந்த மாரி நாங்க பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி டென்னிஸு வெளையாடுவாங்க
ம் ம்
நல்லா ஓரளவுக்கு அவங்க ஸ்டேஜுக்கு என்ன வெளையாடுறாங்ளோ அந்து வெளையாடுவாங்க எனக்கு ஆனா பையன வந்து செஸ் கிளாஸ்ல விடணு
இல்ல நம்ம விட்றது தான முக்கியமான விட்ற அத விட ஆ அவுங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு அதுல ஜாயின் பண்ணி விட்டாதா கரெட்டா இருக்கு
ஆமா ஆமா இல்ல அத மாரி எனக்கு ஆச போன வருஷ பாத்தீங்கன்னா சிலம்பம் சேத்து விட்ட சிலம் சிலம்பம் காரத்தே போனா ஆ வீட்ல எப் ப பாத்தாலு சண்ட போட்டுட்டே இருக்குறா ஏன்டா சேத்தமோன்ற மாரி ஆயிடுச்சி
ஓகே ஆ சின்ன பசங்கள்லா அப்டிதா இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியு
அது அது அது பா ரெண்டு ஹார்ஷா இருந்தா நா என்ன பண்றது ரெண்டு பேரு அடிச்சிக்கிட்டா
ம் ம்
ஆஹ நீங்க எப்டி உங்க வீட்ல ரெண்டு பாய்ஸா கேர்ள் பாயா ஓ சூப்பர் ஆனாலுமே அடிச் சிப்பீங்க ஆனா பசங்க அடிச்சுக்கிற மாரி அடிச்சிக்க மாட்டிங்கல்ல
நா அவ்ளவா அ இது பண்ண மாட்ட
ஓ ரொம்ப பாசக்கார அண்ணணோ
அ அப்டியுன் சொல்ல முடியாது ஆமா அது வந்து நா அவ்ளோவா வெளிய காட்ட மாட்ட
ஓ
ம்
புரியுது புரியுது இவங்க ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொ ல்றது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தா கேப் இந்த ரெண்டு பசங்களுக்குள்ள
ம் ம்
அதனால நல்லா அடிச்சிப்பானுங்க
அதெல்லா இந்த ஏஜில நடக்கத்தா அது இதுனு புதுசு இல்ல
புதுசு இல்லதா நா சமாளிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்கா இருக்கு
அத சமாளிச்சிதான இருக்கீங்க அப்புற என்ன
அதுதா அது அதா முடியல டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையா வருது டெய்லி எப்டி இத ஹாண்டில் பண்லான்ற ஒரு இதாவே இருக்கு
அப்டி பழகிரு போக போக
இப்ப எப்டி எம் பி ஏ வந்து அதே காலேஜா இல்ல வேற காலேஜ் போறீங்களா அதே காலேஜ் போர் அடிச்சிருச்சா
ஆமா காலேஜ் போர் அடிச்சிச்சி
சூப்பர் ஆமா
இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச பக்கத் ம் பக்கத்திலயே இருந்த காலேஜ் நா போயிட்டு இருந்தது இப்ப போடப் போறது வந்து கொஞ்ச லாங்கான காலேஜ் அதுனால
ஓ வீட்லருந்து எவ்ளோ தூர ட்ராவலு
கரட்ட பீச்சிக்கு ஆப்போசிட்ல
ஏ சூப்பர் ஆ அப்ப அடிக்கடி பீச் போவீங்க
இல்ல நா கரஸ்ல தான போற அவ்ளோவா காலேஜ் அவ்ளோவா போ வேண்டியது இல்ல
ஓ சேரி சேரி சேரி இப்போ கரஸ்ல போனா நம்மளால ப படிக்க முடியுமா
ஆ படிக்கலா அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்ல
இப்ப எப்டி ஜாப் போயிட்டே படிக்கிற மாரியா இல்ல
ஆமா ஜாப் போய்ட்டே படிக்கிற மாரிதா
இப்ப வேல தேடிட்டிங்களா இல்ல இனிமேதா தேடணுமா
இல்ல இனிமே தா
சேர் சேர் நல்ல வேலை கிடைக்க வாழ் த்துக்கள் நீங்க நெனச்ச மாரி இந்த கவுன்மெண்ட் எக்ஸாம் பக்கம்லா அ ஆர்வ இருக்கா இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா
ஆமா இண்ட்ரெஸ்ட்டே இல்ல
இப்டி சொன்னா எப்டி
இல்லயா அது ஆயிரம் பேரு இருக்காங்கனா ஆயிரம் பேருமே அதுல போனா எந்த அவசியம் இல்லல்ல
ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் ஆனா அதுதா அந்த தப்பதா நாம பண்ணிட்டு இருக்கிறோ ஏதாச்சு ஒண்ணு வந்து அதுலயே போய் எல்லாரு விழுந்தரோ
ஆமா நெறைய இருக்கு அதுல அந்த து
உம் நல்ல விஷயோ நல்ல விஷயோ
அதால நம்மளுக்கு கொஞ்சோ வந்து இன்ட்ரெஸ்டு இல்ல
உண்மையா பிஸ்னஸுமே நல்ல ஒரு
இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒர்க்க தாண்டி வந்து பிஸ்னஸ் தா வந்து இப்ப எல்லாம் பிரிஃபர் பண்றாங்க ஏன்னா வந்து ஒர்க் வந்து எப்ப முடி எப்ப வேலைைய விட்டு தூக்குவாங்க அப்டின்னு சொல்லிட்டு இதே யோச்சிட்டே இருப்போ ஆனா பிஸ்னஸ் அப்டி இல்ல நம்ம எப்போ அதுல இருந்து வெளியே போறமோ அப்போ நம்மளது தா பிசினஸ்
ஆமா உண்மதா நீங்க சொல்றது உண்மதா நாங்களுமே வந்து கட தா வச்சுருக்கோ பிஸ்னஸ் தா சொந்த கட தா வச்சுருக்கோ
என்ன கட வச்சிருக்கீங்க
நாங்க வந்து ஜூஸ் கட
பிரஷ் ஜூஸா இல்ல
ஃப்ரெஷ் ஜூஸ்ஸு
பாதாம் அந்த மாரி கேக் ரோஸ் மில்க் அந்த மாரி சொல்றீங்களா இல்ல பாதாம் ரோஸ் மில்க்
ஆமா ஆமா பாதாம் ரோஸ் மில் எல்லாமே ஃப்ரூட் மிக்ஸ் இருக்காது பட் வந்து பாத்தீங்கன்னா எங்க கடையில எல்லாமே இருக்கும் பா ஆ ஃபிரஷ் ஜூஸ் இருக்கு பாதாம் இருக்கு ரோஸ் ஸ்மில்க் இருக்கு லெமன் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட்ஸு அ அத்திப்பழம் கிவி கிவி ட்ராகனு ஆ
கேஃபே மாரியா
அந் அந்த அளவுக்கு இன்டீரியர் டெக்ரேஷன்லா இருக்காது ஒரு நார்மல் ஜூஸ் ஷாப் அப் அப்டி இருக்கு
ஆ இன்டீரியர் இருந்தா தான் குடிக்கணு இல்லல அ டேஸ்ட் வந்து நல்லாந்துச்சன்னா அதோட குவாண்ட்டிடி நல்ல இருந்துசுன குடிக்குறதுல தப்பில்ல
எப்போனா நா பொறந்தப்போ நா பொறக்கத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா அந்த கட வந்து வாடக கட்டிட்டு இருந்தாரு நான் பொறந்ததுக்கு அப்புறோ அந்த கட அவரே சொந்தமா எழுதிக்கிட்டாரு உம் ஆனா எ தம்பி கவர்மெண்ட் ஜாப் தா இப்ப
என்ன ஒர்க்
அவர் வந்து ஃபாரஸ்ட் கார்டா இருக்குறாரு ஆனா அவர் இப்போ ஃபீல் பண்றாப்ல எனக்கு வந்து கடையே எனக்கு பிஸ்னஸ் தா பாக்கணும்னு ஆச
ஆ ஆமா ஒரு ஒ ஒண்ணு வந்து நமக்கு போறோம்னா அதை விட ஒன்னு வந்து பெட்ரா தா தெரியும் நம்மளுக்கு உம் அதுனால ஒண்னு பிரட்சனை இல்ல சரிங்க
ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கு
ஓகே அது நீங்க இப்போ கொஞ்சோ இப்போ சரி இப்போ என் நானே இருக் தேவ தா என்னயேடுத்துருவாங்க நா வந்து இப்ப எந்த மாதிரி கடைக்கு போனுன்னா வந்து கொஞ்சோ நல்லா டீசெண்ட்டா இருக்கிற மாரி அப்டி ஒரு கடைக்கு தா நானும் போவே என்ன மாரி பசங்க வந்து என்ன மாரிதா வந்து லைக் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா குவா கடைய கொஞ்ச இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி அந்த கடைய கொஞ்ச இம்ப்ரூவ் பண்ணிங்கனா வந்து கூட்ட இன்னமு அங்க வரு
ம் பட் நல்லாதா இருக்கு ஆனா அந்த அந்த காஃபி ஷாப் மாரி கொஞ்ச இன்டீரியர் அந்த மாரி இல்லாம உன்னால நார்மலா நல்லா தா இருக்கு
அதா சொல்றே கொஞ்ச அந்த கொ இன்டீயர் ஒர்க்லா கொஞ்ச பண்ணி கொஞ்ச நல் இது பண்ணீங்னா இன்ன கொஞ்ச
நல்லா ஒரு ஓகே நா கண்டிப்பா சொல்றே இந்த சஜஷன் வந்து கண்டிப் ப்பா நா சொல்றே
அப்றோ வந்து இப்போ வரை இப்போ உங்க கடைக்கு வந்து எந்த மாரியான ஆட்கள்லா வருவாங்க டெய்லி கஸ்டமர்ஸ்
ஆ நல்ல கொஸ்டின் எங்க கடைக்கு வந்து பாத்தீங்னா எங்க கட வந்து பாத் த்தீங்னா மெயின்லே இருக்கு அதாவது எங்க கடைய தாண்டி தா ரயில்வே ஸ்டேஷன் போனு இந்த சைடு போனா பஸ் ஸ்டாண்டு கடைய தாண்டிதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனு கடைக்கு பின்னாடி கோர்ட்டு
ஓ ஓகே
ஓகே அந்த க கடைக்கு ஸ் இந்த சைடு சந்துல போனா தா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோ அதனால கோர்ட்ல இருக்கிறவ்ங்க நெறைய பேர் வருவாங்க நெறைய வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவ்ங்க ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு ஐஸ் இல்லாம ஜூஸ்க்கு வருவாங்க பால் போட்டு ஜூஸ் குடிக்கிறவ்ங்க கேப்பாங்க
ஓகே
ஆ ரெகுலர் கஸ்டமர விட இவுங்க நெறையா வருவாங்க ஆ பின்னாடியே கோர்ட் இருக்கறதுனால அது வக்கீலுக்கு கூட வரவுங்க அப்ற கேஸ்குக்கு வரவுங்க வாட்ரு பாட்டில் நெறைய போகு வாட்ரு பாட் டில் நெறைய போகு அ சம்மருக்கு லெமன் ஜூஸு மோரு
ம் ம்
ஒரு சில பேர் தயிரு வாங்கிட்டு போவாங்க நெறைய பேரு வந்து